ஹலோ
சொல்லுடா ம் ஆமா இந்த குழிப்பணியார கல்லு வாங்கிணு வந்தாங்
என்னாக்கா
எங் மாமியாரு குழிப்பணியாரக்கல்லு வாங்கினு வந்தாங்க இந்த குழிப்பனியார கல்லுடி
புரியுது
அதுலென்னா பண்ண நறையா போட்டு குடுப்ப பணியாரொ
அ
இன்னைக் என்ன பண்ண ராகி மாவுதா இருந்துதா
ம்
செரி அதுல அட தட்லான் சொல்லிட்டு வெங்காய முருங்ககீர எல்லா இது பண்ணிட்ட அதுக்கப்றமா ஒரு ஐடியாந்து இதயே குழி பணியார மாரி போட்ட எப்டி இருக்குன் சொல்ட்டு கொஞ்சமா மாவு போட்டு அதுல கொஞ்ச அரிசி ல்லா போட மொறு மொறுன்னு நல்லாருந்துச்சு கொஞ்ச ரவ எல்லாம் போட்டு தாளிச் சில்லா ஊத்தி அதே பெரியவுங்களுக்கு வந்து அடையா தட்லான்னு வச்சிருந்த பாரு அதுலயே அது சேர்‌ தட்டல ஒன்னயே அத என்ன பண்ணேன்னா தோச மாவு கொஞ்ச ஊத்தி தோசையா சுட்டுட்ட நல்லாதா இருக்கு அப்டியே ஆனா இங்க எல்லாரு அப்டியே நல்லா இல்லாத மாரியே ஒரு பில்டப் குடுத்துன்னு சாப்புறாங்க
உடு ஒரு நாள் சாப்பட்டு தப்பு இல்ல
புரில
சாப்பட்டு சாப்ட்டுதானே குத்த சொல்றாங்க தப்புல்ல உடு
ம் பரவால்ல ஹெல்தி தான
ஆமா நானு‌நா என்ன சொல்றேன்னா நம்ம செஞ்சது வீணானதா நம்ம மனசு கஷ்டமாவு சாப்ட்டு குத்த சொல்றியா சொல்லி வேற ஆ கொழம்பு இல்லையா அம்மா
புரியில
எங்க அம்மாக்கிட்ட அப்புறோ என்னமோ சொல்லின்னுருந்தியே என்ன சொல்லின்னுருந்த
சாரி சாரி
ம் சாரி
நல்லாருந்துச்சு இப்போ இல்ல ஃபங்க்ஷனுக்குல்ல காலையில மொட்ட அடிச்சு காட்றது நானு நிக்கனு சாரி சேமா கட்டிக்கலானு ஒரு
இன்னி ஈவினிக்கு சாரியா
எனக்கு சாரியாவும் அதே மாடல் அதே துணில அவளுக்கு பாவட சட்ட இல்ல கவுனு
சூப்பரா இருக்குல்ல இது ஃபோட் டோ ஃபோட்டோ ப ஃபோட்டோக்கு சொல்லிருக்கீங்களா
ம் ம் சொல்லிருக்கோ ஒரு நாள் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எடுக் கலானு சொல்லிருக்காங்கடி ம்
கோயில்ல காலைல காது குத்துறப்போ ஃபோட்டோ கேட்ட
காதுக்கு சொல்லிருக்கோ அவுட்டோர் தா ஃபோட்டோ ஷூட் சொல்லிருக்க யாராவது நீ இல்ல ஓ தங்கச்சி வந்தா நல்லூருக்கும் யாரும் வரமாட்டிங்க போலயே
ஓ வர பாக்கற வர பாக்கற மோஸ்ட்டா
ம் ம்
இது மாமாக்கு என்ன எக்ஸாம் எழுதிட்டாங்களா
இல்ல இல்ல ரெஸ்யூம் இன்னைக்குதா அப்லோட் பண்றாங்க
ம்
பாப்போம் வருதா வர்லையானு கால்ஸ் வரும் போல இனிமே
விப்ரோல கூட அது எடுக்கறாங்க போல
எங்க
மாமா ஒர்க் பண்ணாங்களே விப்ரோ தான
ஆமா ஆமா
அங்க கூட எதோ ஆள் எடுக்கறாங்க போல
ம் எடுப்பாங்க தா
இது கரெக்டான இது முடிக்கிற டைம் இல்ல இப்ப எல்லாத்தையு ஆளேடுக்குற இது எங் கம்பின்ல ஒரு அண்ணா சொன்னாங் கா
உம் உம்
அவரு வந்து பி டெக் தா முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, இன்போசிஸ்ல ஒர்க் பண்ணாரா எப்படி போனார்னா சென்னை தா போய் படிச்சாரா எதோ கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களே வேலை வாங்கி தர மாரி ஆனா எப்டின்னா வெளியே வந்தாங்கடி பத்த ஆனா மேல போனாங்களா தெர்ல எப்டின்னா அவ்ங்க சொல் அந்த கோர்ஸ வந்து நம்ம முடிக்கணுமா அதுக்கு வந்து நாப்பதாயிரமோ என்ம்மோ பீஸா முடிக்கறத்துக்கு முடிச்சிட்டு அஹ் ஒரு லட்சம் கட் நா அவங்களே வந்து வேல வாங்கி குடுத்துருவாங்கலா
ம் ம்
அஹ் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நடக்குமா இப்ப இங்க இருக்கிற இப்ப நமக்கான இப்ப வந் னா அங்க மேனேஜர் இருக்காருனா அவரு வந்துட்டு அங்க அவரு வந்து இவங்களோட ஆளா இருப்பாரா நம்மள எடுத்துப்பாங்களா நீ உள்ள போயிட்டனா போது அதுக்கப்புற நீ வளர்ந்துட வேண்டியதா அவரு அப்டிதான் ஒர்க் பண்ணினே‌ இப்ப எல்லாரு நல்லா ஒர்க் பண்றாங்களா அவரு வீட்டு சிச்சுவேஷனுக்காக அவர் இங்கயே பாண்டிக்கே வந்ன்டாரா அவ்ங் அம்மா இறந்துட்டாங்கண்டு வேணா அந்த மாதிரிலா ட்ரை பண்ணி நீ போக வேண்டியது தான எதுக்கு நீ இங்க வந்து வேல செய்யற அப்டின்னாரு கடைசி வரைக்கு நீ பதினஞ்சாயிரந் தா வாங்கனு
அதா அதேதா நானு சொல்றே அவரு எவ்ளோ வாங்குறாரு
அவர் வந்து பீ பி சீக்கிம் அதெல்லா தெரியாது ஆஹா அதெல்லா சொல்ல மாட் டாங்க என்கிட்ட
ம் ம்
யாரு பார்த்தாலு ஏமா பி டெக் முடிச்சிட்டு வந்து இங்க இருக்கீங்க வேற
அதுதா மாமாவே என்னா சொன்னாலும் நா ஒரு எடம் சொல்ற அங்கப் போய் வேனா கோர்ஸ் படிக்க சொல்லு இதபாரு இந்த இந்த கீர்த்தனலா வந்ட்டு இப்போ வினோத் கம்பெனிலயே போய் வேல செய் போய் போயிடுச்சி
ம் ம்
பிப்டீன் கேவோ என்னமோ சேலரி தராங்க பிப்டீ கேவோ எயிட்டீன் கேவோ
ஆஹ்
சேல்ரி தராங்களா காலையில ஷிஃப்ட்டு பேசிஸ் போல காலையில ஆறு மணில இருந்து மதியம் மூணு மணி வரைக்குமோ ரெண்டு மணி வரைக்குமோ
ஆஹ்
இல்னா மதியத்துல இந்து
தெரியு தெரியு ஷிஃப்ட்டு போவாங்க பாத்துருக்கே
ம் போலருக்கு
ம் ம் இப்ப எனக்கு பிரச்சன உம் உம் இப்போ அங்க வேல செய்றதுக்கு இப்ப சாதா டேட்டா என்ட்ரி வொர்க் போன்னா கேட்டா வே யாராருந்தாலும் இங்க எனக்கு வாங்கி குடுத்துருவாங்க தோ சார்ஜால அவுங்க தம்பியே இன்டர் வேல வொர்க் வேனுன்னா சொல்லு வாங்க்கலா அப்டின்ற மாரிதா சொன்னாரு நா ன்னா சொன்னே இப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவுங்க ஏதோ சொந்தக்காரங்க வேலை செய்றாங்க அவங்க மூலியமா ப்ராஜெக்ட்டு மேனேஜிங் அந்த மாரி ஏதோ ஒரு இதுல போயிருக்கு
ம்
ஆனா எப்டின்னா அதெல்லா அவங்க சொந்தக்காரங்க யாரோ அங்க இருக்காங்க அவங்க மூலியமா அது பொயிட்ச்சு அவங்க அண்ணனோ யாரோ வேல செய்றாங்க அப்டின்ற மாரி
ம் ம்
அந்த மாரி எதா பொசிஷனா கெடச்சா நல்லாருக்குல
ம் ம் ம்
இப்ப டேட்டா என்ட்ரின் நா போறேனா டுவல் மீன் டுவல் குடுப்பாங்களா அதா நா வாங்கிட்டு இருக்குணு அதனால நா யோஷ்ச்சுனு இருந்தே உங்ளுக்குலா நா இன்டர்னால தா போய் ஜாயின் பண்ணிருப்பே இப்ப எம் ஏ கூட கம்யூட்டர்சயின்ஸ் படிச்ச பசங்களே இன்டர்னால ஜாயின் பண்ணவேணா அப்டின்ற ஒரு இதுதா இருக் குங்க ஏனா நா டேட்டா என்ட்ரி வொர்க்கு நா போன்னாலே அந்த வேலைய நா படிச் செய்யறதுக்கு நா சாதா டிகிரியே முடிச்சிருபனே ஏ பி டெக் முடிச்சே அப்டின்ற மாரி இருக்
நீ அதுக்குதா வேணுனா வந்து ம் நீ போய் கோர்ஸ் படியா சென்னைல
படிக்கிறேகா கொஞ்ச நாளா எனக்கு அதா தோணுதுங்க கோர்ஸ் முடிச் என்ன ஆனா படிச்சிட்டு மறுபடியும் இதே மாரி ஒர்க்கு இதே சம்பளத்துல வேல செஞ்சாதா மனசு கஷ்டமா இருக்
பர் இல்ல அப்டிலா இல்ல கொஞ்ச நாளைக்கு செய்ய வேண்டிதாம் அதுக்கப்றோ நீ அதுக்கேத்த மாரி நீ கம்பெனி தேடி நீ போ வேண்டிதா இந்த மாமாலா போவ்லயா
ம் கரெட்டுதா
எ மாமா கிட்ட பேசு தெளிவா ஃபோன் பண்ணி
அவரே இப்ப ஒர்க்ல இருக்கறாரு நா என்ன பண்றது நா என்ன பண் இப்ப நீங்க பத்திரிக்க வெச்சுனு பிஸில இருக்கிறிங்க நா எப்போ ஃபோன் அச்சு
நீ அப்பில்லா இல்ல கால் அடி எப்ப அவங்க ஃப்ரீயோ அப்ப உனக்கு ஃபோன் போடுவாங்க
ம் பண்ற இரு தோ இங்க ரெண்டு மாச எப்டியு வேல செஞ்சுதா ஆகனு அட்லீஸ்ட் இத்தன் நாள் வேல செஞ்சதுக்கு இன்னு ரெண்டு மாச வேல செஞ்சனா கவர்மென்டலந்து ஆயிரத்த ஐநூறுபா காசாவது கெடைக்கு அதுக்காகதா வேல செய்யற
செய்யி செஞ்சினே தேடுன்ற
சின்னதா தேடணு அதுதா செஞ்சினேதா தேடற அதுக்கான டைம் ந இப்ப நா அங்க போய்ட்டு வந்தனா வீட்ல வந்து உக்காந்தனா இப்ப எனக்கு இதுக்கெலா நேர இருக்கணு நா இப்ப இங்கே கவுர்மெண்ட் எக்ஸாம்க்கு உக்காந்து படிக் லா எனக்கு வந்து டைம்னு வந்து வீட்ல வந்து ஒரு டைம்ன்னு இருந்துதுனா நா எனக்கு ஒரு ரூட்டைன் போட்டு சூப்பரா நா அந்த வேலைய பாப்ப ஆனா அங்கிருந்து வரும்போதே இன்ன வேல இருக்குன்தா யோசிச்னு வரதா இருக்குது அப்பற எப்படி நன்னா சேத்து சொல்லு கடுப்பாவுது
புரியுது புரியுது இன்ன ஒரு அதா வந் நீ வந்து நீ மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அதுக்கான ஐடியா தருவாங்க
ஓ செய்வோ எதாது பண்ணிட்டுதா போனு இப்ப இங்கே இப்ப எங்க இதே மாரி ஒரு ப்ரொடக்ஷன் கம் பெனில எ ஃப்ரெண்ட்டு போயிருக்கா அங்க லைன் பாத்துக்கிற மாரி இந்த புரொடக்ஷன் லைன் பாத்துக்கிற மாரி ரி போயிருக்கா ஆல்வேஸ் இதே சேலரி தானா காலேஜ்ல இருந்தே இன் டர்வியு வெச்சு அவ ட்ரிபிள் இ ட்ரிபிள் இ கான கம்பெனி ஆனா எங்கயாச்சு எ கம்பெனில எடுக்கறாங்க கா கியூ சி யா எடுக்கறாங்க கியூ சி னா ஆ சேலரி இதுதா ஆனா அவங்க வந்துட்டு அ அவங்களுக்குன்னு ஒரு பொசி பொசிஷன் இருக்குல்ல அந்த மாரி ஆள் எடுத்திருக்காங்க யாரையுமே ஃப்ரெஷர் எடுக் க்கவே மாட்றாங்க்கா எல்லாருமே வந்துட்டு எங்கேயாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க அப்பிடிதா எடுக்கறாங்க அது யாராது கூட்டு வந்து சிபாரிசு விட்டா மட்டுதா எடுக்கிறாங்க ஃப்ரெஷராதா எடு எடுக்கவே மாட்றாங்க ஃப்ரெஷர யாரா இருந்தாலு அவங்க என்னா படிச்சிருந்தாலு அவங்கள தூக்கி புரொக்ஷன்ல தா போடட்றாங்க ஃப்ரெஷெர
ஃப்ரெஷர் தா வேல செய்வாங்க எக்ஸ்பீரியன்ஸ்லா எப்டி வேல செய்வாங்க
ம் அதே மாரி இப்ப நம்ம எதா ஒரு நல்ல வேல கத்துக்குன்னு இப்ப அந்த எடத்துக்கு நம்ம நல்லா ட்ரெயின் ஆயிட்டோன்னு வெச்சுகோயே நாங்க வேலைய விட்டு போறோன்னு சொன்னாலு ஏ போறீங்க ஒரு மாசோ இருந்து செய்ங்க என்ன ரீசன்னாலு செய்யுங் இருங்க நீங்க இது பண்ணுங்க போவாதீங் அப்டின்ற மாரி பேசுறாங்க நானே டெஸ்டிங்
ஏன்னா அப்றோ திருப்பி வந்து அந்த பிளேஸ்ல ஒருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணுல
ம் ம் ஒரு சிலர்ல்லா இவங்களே தூக்குறாங்க லீவ் அதிகமா போட்றவங்க கரெக்ட் டைமுக்கு வர மாட்றவங்க இவங்கலா லீவ் போட்டு வந்தாலே நெக்ஸ்ட் டைம் நீங்க கெளம்புங்க இதோட உங்ளுக்கு ஒர்க் இல்ல அப்டின்னுல்லா சொல்லி அனுப்புறாங்க
ம் ம்
கூடையு வெச்சிருக்காங்க
இந்தோ ஒரு நிமிஷோ இரே
ம் செரிக்கா
நா கால் பண்றே
அ செரிக்கா